ஆஸ்
ம் கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதா இருக்கோ
ம் ம் என்ன சாப்பாடு காலைல நானா நா சும்மா எல்லார்டையு ஃபோன் பேசிட்டுருந்தே கொஞ்சோ ஃப்ரீயா இருந்த நீனு அம்மா கிட்டலாம் ம்
ஆ
என்ன சாப்பாடு
காலைல வந்துட்டு தோச குர்மா வச்சே
தோச குர்மானா அந்த வெள்ள குர்மா ஒண்ணு வப்பாங்களே அதுவா
அது இல்ல சும்மா எம்டி குருமா வாம் ஆ கடப்பா
அ அ சே சேரி
கடப்பானா தெரியாதுன்னு நனச்சேன்
இல்ல இல்ல தெரியும் தெரியும் இங்க நம்ம ஊரு பழக்கம் தானே அது தெரியும் தெரியும் அந்த பயிர் போட்டு செய்வாங்களா அதான பைத்த பருப்பு போட்டு செய்வீங்களா எப்டி செய்வீங்க நீங்க
சும்மா வெங்காயம் தக்காளி அதுல்லா
தேங்காய் அரச்சு ஊத்தி உருளைக்கெழங்கு போட்டு செய்வீங்களா
அஹ அப்பல்லாம் இல்ல வெங்காயம் தக்காளி தேங்கா
அ
பொட்டுக்கல்ல
அ
ம் கொஞ்சுண்டு தனிமெளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கறோம் இல்ல வெங்காய தக்காளி ஃபர்ஸ்ட் வதக்கி ட்டு
ஆ ஆ
அப்றோ தேங்காவும் பொட்டுக்கலையும் போட்டு வதக்கிட்டு பச்ச இது பச் ச மொளகா காரத்துக்கு தகுந்த மாரி தனித்தூள் போட்டு
ம் ம் நீங்க சொல்றது க்ளே க்ரேக் இது குருமா மாரியே சொல்றீங்க கடப்பானா அதுல வந்து கொஞ்சோ பயித் த்தம் பருப்பு இருக்குல்ல அத வேக வச்சு போடுவாங்க இரெண்டே ப்ராசஸ்லியே ஆனா என்னத் தனி மொளகாத்தூள் போடாம தேங்கா பெருஞ்சீரகோ கொஞ்சோ ஜீரகோ அப்றோ அ பச்ச மொளகாதா காரத்துக்கு ஃபுல்லா உருளக்கெழங்க வேக வச்சி அது இதுல வந்து வெங்காயந் தக்காளி வதக்கி வுட்டே செய்யறது
ஓ
பயித்தம்பருப்பு போட்டு அதே இது ஒயிட்டாருக்கு நீங்க சொல்ற அதே ப்ராசஸ் கொஞ்சோ சேஞ்சு
ஆ இப் இது வந்துட்டு எல்லாத்யு ஒன்னா அரச்சிட்டு கொதிக்க வெக்கிணு தண்ணி நெறையத் தண்ணி ஊத்தி கொதிக்க வெக்க வேண்டியதா இஞ்சி பூண்டு போட்டு ஃபர்ஸ்ட்டும் எண்ணெய ஊத்தி
சொல்ற மாரியேப் பொட்டுக்கல்லப் போடுவாங்க ஆனா அதே இது நீங்க தனிமிளகாத்தூள் போட்றீங்க இல்ல அதுக்கு பதிலா வே ஓப் வெறு பச்ச மொளகாதா காரத்துக்கு
ஆ ஆ இது வந்து கலர் குடுக்கு
ஆ கலர் வந்து உங்குளுக்கு அந்த இது மாரி சப்பாத்தி குருமா மாரியே ஆயிடு
ம் ம் மா
ஆ இது நா சொல்றது வந்து வேற மாரி இருக்கு கொஞ்சோ பட்ட கிராம்லா போட்டுக்லா வேண்ணா டேஸ்ட் ஸ்ட்டுக்கு நமக்கு தேகுந்த மாரி தகுந்த மாரி வச்சுபோ செஞ்சுக்க வேண்டியேதா ஆ பெரிமா செய்வாங்க
ஓ அப்டியா நா அது சாப்டது கெடையாது
ம் ம்
செஞ்சது இல்ல இந்த மாரி செஞ்சர்றது
அ இட்லி தோசைக்கி இந்தக் கடப்பா செய்வாங்க எப்பவுமே
அ அ
அங்க எங்க பெரிமா வீட்லதா அம்மா வந்து அப்பா ரொம்ப சாப்ட மாட்டாங்க அந்த மாரி புடிக்காதுன்ட்டே அம்மா செய்ய மாட்டாங்க ஆ பெரியம்மா வீட்ல செய்வாங்க தம்பி போயிட்டானா அழுவாம
டைன் அழுவாம போயிட்டா
ஆ
இன்னைக்கி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனே கடைல எய்த்தாப்ல அவுங்க மிஸ்ஸு வந்தாங்க அவுங்கனையு அங்க போய் ட்ராப் பண்ணனா ஸ்கூல்ல அதனால மிஸ்ஸு கூடயே போய்ட்டா அவே
அப்டியா சேர் சேர் சே ரொம்ப நல்லது
இங்க பக்கத்துல எங்கியோ ஒரு கடைல நேத்தி நோட்லா வாயின்ட்டு வந்தாங்க இவுங்க நோட்டு ஸ்ளேட்டு எல்லாமே கம்மியா இருக்கு குவாலிட்டியா இருக்கு
இங்கியா இந்த சைடா
அ ஆ
ஆ
ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்னு வாய்ன்ட்டு வந்தாங்க அம்பது ருபா தா அனா நல்ல அழுத்தமா இருக்கு
வா முத்துமணியரஸ் சொன்னாங்க அம்மா ஆ ஆ ஆ எங்க
சின்பா ஆஸ்பித்திரி தெரிமா
அங்க சொல்றிங்களா
ஆ அதுக்கிட்ட போணுமா
ஆ ஆ இந்த மொத்தக்கடன்னு சொல்வாங்ளே அந்த மாதிரியா
அது என்னன் தெர்ல நேத்து எதார்த்தமா போய்ருக்காங்க அங்க பாத்துட்டு எது வேணுமான்னு கேட்டாங்க
ம் ம்
இவன்தா ஸ்லேட்ட ஒடச்ட்டானா செர்ன்னு ஸ்லேட்டு ஒண்ணு வாங்கீட்டு நோட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்க சொன்ன அது இல்ல
சேரி சேரி
அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நல்லா அழுத்தமாருக்கு
அ ஆ
நாப்பத்தஞ்ருவா தா பரவால்ல நல்ல குவாலிட்டியா இருக்கு
ம் ம்
அதுக்கு ரெண்டு ஸ்பூனு ஃபோக் ஒண்ணு ஸ்பூன் ஒண்ணு அதுவுமே நல்ல அழுத்தமா இருக்கு பிளாஸ்டிக் தா
கோவில் வா அத் தம்பிக்கு வாய்ன்ட்டு வந்த
அ அ
அதே நாப்பதா நாபத்தஞ்சா தெர்ல அந்த ரேட்டு தா நார்மலா எப்பவு போலதா வேணா செக் பண்ணி பாத்தா தெரியு ரெண்டத்யு எவ்ளோ ரேட்டு எடுத்துச்சுன்னு
ம் அனா இது நல்லா குவாலிட்டியா இருக்கு
ஆ ஸ்கூல் தொரந்தப்ப எல்லா வாங்கிட்டு வந்துட்ட இத மறந்தே போய்ட்ட ஸ்நாக்ஸ் டா டப்பா
அதே தா நானு
அ டிஃபன் பாக்ஸ்லா நீ போன தடவ வாங்குனதே நல்லார்ந்துச்சி இந்த கேரியர் ரெண்டடுக்கு கேரியர் இருக்குல்ல அதுதா வாங்கிர்ந்த அது அவ அதயு இருக்குட் டுமா அப்டினு சொல்ட்டா சோ ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது மட்டு நம்ம வாங்கிப்போ அப்டின்னு நெனச்சிட்டு போனா அது என்ன ஞாபகமே இல்ல என்னன்னே
ம்
மத்ததுல்லா வாங்கீட்டு வந்துட்ட
ம்
அப்பறோ எடையில எப்பயோ போனப்ப அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டு வாங்கீட்டு வந்த நல்லா தா இருந்துச்சு அதுவுமே ஆ
ரெண்டு பக்கமு ஓப்பன் பண்ற மாதிரியா
இல்ல இல்ல அந்த மாறி மாடல் இல்ல நார்மலா எப் போன வருஷ்ஷோ வெச்சிர்ந்த அதே மாடல் தா இதே நல்லாருக் எனக் இது மாறியே வாங்கிக் குடுன்ட்டா சும்மா ஹார்ட்டு மாறிப் போட்டு
அதேதா இவனு வெச்சிருக்கா
ஆ ஹார்ட்டா ஆப்பிளா அது என்னனு தெர்ல இல்ல ஒரு ஸ்பேஸ் தா இருக்கு ஒரே ஸ்பேஸ் ஒரே பார்டிஷன் தா அது
அ இதுல ரெண்டு இருக்கு
உம் உம்
சின்னதா ஒன்னுறு இருக்கு பெருசா ஒன்னு இருக்கு ஹார்ட் ஷேப் தா
அந்த மாறி வேணுமான்னு கேட்டதுக்கு வேணா அப்டின்னா சேரி இதே வச்சுக்கிற நானு சேரி பரவால்ல இப்போ அவன் ரொம்ப ஸ்நாக்ஸ் இப்பல்லா விரும்பி சாப்பிட மாட்டிங்குது
அ அ
என்னன்னு தெர்ல முன்னடி சின்ன புள்ளையா இருந்தானா இப்ப பெரிய புள்ளையா அலந்துட்டானா அதனால ஸ்நேக்ஸ் புடிக்கல வேணான்னு கூட சொல்லிட்றா சில டைமே நான் தா எதையாது அள்ளி போட்டு நீ சாப்டா சாப்பிடு சாப்புடாட்டி போ எடுத்துட்டுபோன்னு சொல்லி சரி இல்லன்னா உனக்கு புடிச்சது என்னமோ சொல்லு நா குடுக்குறே அப்டின்ட்டு அதுக்கு ஏத்த மாறி குடுத்து உட்றே
அ ஆ இன்னைக்கி என்ன குடுத்தீங்க
இன்னிக்கி வந்து அவங்க அப்பா அந்த அந்த டிங்டாங்னு சொல்லுவாங்கில்ல இந்த கலர் கலரா ஒரு சாக்லேட்டு குட்டி குட்டி குட்டியா இருக்கும்ல்ல
டிங்டாங்கா
ஆ இந்த கப்கேக்கு டோனட்டுக்கு மேல எல்லா கலர்ஃபுல்லா ஒண்ணு போடுவாங் தெரியுமா கடிச்சு சாப்பற்ற மாறி அது ஏதோ டப்பால வாங்கிட்டு வந்தாங்க ஆளுக்கு ஒன்னொன்னு
அ
எனக்கு அதுதா வேணு அப்டின்னு சொல்ட்டு எடுத்துட்டு போயிருக்கா
அது நல்லா இருக்குமா அது
எனக்கு அது புடிக்கவே இல்ல
ஆனா புளிக்கும் எனக்கும் புடிக்காது இது
எனக்கு வந்து புடிக்கு ஏ அந்த அதாவது புளிக்கும் இது ஒரு மாறி இனிப்பா என்னமோ டானிக்கு குடிக்கிற மாறி இருக்கு எனக்கு அந்த ஃபளேவரே ஆனா அது ரெண்டும் காலைல இருந்து வச்சு தின்னுட்டு இருக்குங்க
ஐய்யய்யோ
எனக்கு சுத்தமா புடிக்கல எனக்கு நார்மலாவே என ஸ்வீட்டு ரொம்ப புடிக்காது ம் அன்னக்கி இந்த இது மைசூர் பாக் மாறி நெய் மைசூர் மைசூர் பாக் இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வாங்கிட்டு வந்து மூன் நாலு நாள் ஆயிடுச்சு நாங்க சாப்பிட்ல யாரும் நா ஸ்வீட்டு சாப்ட மாட்டே இந்த பசங்க சாப்ட்டாதா உண்டு வை இது வாங்கிட்டு வந்து எத்தன நாள் ஆவுது அப்டியே கிடைக்குனா உங்களுக்கு புடிச்சத வாங்கிட்டு வந்தா நா என்ன பண்றது புடிச்சா தானே சாப்ட முடியு அப்டின்னு சொன்னனா அப்றோ தூக்கிட்டு போய்டாங்க மாமியார் வீட்டுக்கு
அவ்ளதா
வேஸ்டா போறதுக்கு அவுங்க யாராவது சாப்புடுவாங்க வாழைப்பழ கலந்தது அது இதெல்லா தூக்கிட்டு போயிட்டாங்க இத திங்க மாட்டேங்குது இப்ப நா என்னா பண்றது நானு எனக்கும் புடிக்க மாட்டிங்குது ஆ
உம் இன்னைக்கி வந்துட்டு சப்பாத்தி போட்டு குடுத்தே லன்ச்சுக்கு ம் ஸ்நேக்ஸ்சுக்கு வந்து பாகற்க்கா சிப்ஸ்சும்
அ
ஒரு ஸ்பேஸ்ல கல்ல முட்டாய் வாங்கி குடுத்தே
ஓ இது பாவக்கா சாப்புடுவானா
ஆ சிப்ஸ்சு மட்டு சாப்புடுவா பாவக்கா சாப்புட மாட்டா
பரவால்லயே
ம் அதனால சிப்ஸா அங்க சாப்பிட வச்சுருவாங்கல்ல அதனால நா குடுத்தற்றே ஆனா வீட்லயுமே சாப்புடுவா அவன் ம் அதனால வாங்கி குடுத்துருவே அத
சேர் சார் பக்கத்து வீட்ல வந்து பாவக்கா அறிஞ்சு போட்டு அவங்க வந்து பஜ்ஜி மாறி போடுவாங்க நா பத்ருக்கே சாப்பிட்ருக்கே அது ஓகேதா என்ன பாவக்காஸ் சும்மா சாப்பட முடியாதே பஜ்ஜி மாதா சாப்பு சாப்ட்றலா அப்டிங்கற மாதி இருக்கு
ஆமா உம் எப்டியோ வயத்து ஆனா அந்த கசப்பு இன்னு இருக்குன்தா அந்த சிப்ஸுலியுமே
ஆ இருக்குன்தா ய அது போகாது அவ்ளோ கம் ஃப்ளீட்டாலா போவாது ஆனா நா வந்து பாவக்கா வந்து வறுப்பே அது எனக் என்னமோ அல கசப்பே தெரியாது
ஆ
அது வெங்காயு தக்காளி போட்டே நா கொஞ்சு அதிகமா போட்டுட்டு பாவக்காவ கம்மியா பொட்டே அவ வெங் கொஞ்சோ அதிகமா போட்டன்னா அந்த புளிப்பு டேஸ்டுக்கு அ பா கசப்பு அப்டியே அப்டின் மா அதா கம்மியாய்டு ஆ வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தண்ணியே ஊத்தாம வதக்வா நம்ம வெங்காயன் தக்காளிய வதக்கற வத் வதக்கறதோட சேத்தி இதியு சேத்து வதக்கிறது
ஆ
தண்ணியே ஊத்தாம என்ன ரொம்ப ஊத்த மாட்டே அது ச்சும்மா லைட்டா வதக்குனால் நம்வே சட்னிக்கு எப்டி வதக்வோ அந்த மாரி வதக்கு வேண்டியதா கடஸ்சியா லைட்டா அத் மெளகாத்தூள் போட்டு இவுங்களுக்கு அந்த மாரி செஞ்சா புடிக்கு அ மெளகாத்தூள் போட்றப் பு லைட்டா ஒரு ஸ்பூன் எண்ணய ஊத்திட்டு அப்டி செஞ்சி வெச்சிருவே தண்ணிய ஊத்துனா யா தண்ணியா வச்சுர்க்க அப்டின்னு கேப்பாங்க அவுங்கு புடிக்காது அப்பய்லே எப்போமே அ கொஞ்சு க்றிஸ்ப்பியாவ் உக்குணு அதே மார் தண்ணி ஊத்தி அந்த சாஃப்னஸ் வரக்கூடாது அந்த இதுல அது பிடிக்காது
ஆ
ஆ து அப்டி தண்ணி ஊத் தெரப்பதா உங்களுக் அந்த கசப்பு யறங்கிடுது அப்டியே வதக்கிட்டே இருக்கறப்ப கசப்பு அப்டியே அதுக்குள்ளே பெய்டுத் தது எங்க போதல்லா தெரியல ஆனா பெய்டுது தக்காளி அதிகமாப் போட்றோல அதனால அந்த ஃப்ளேவர் தெரியாதுன் நனைக்குறே ம் வன் ஒரு வா வே வெங்காய்ன்னா ரெண்டு தக்காளி ஒரு பாவ்க்கா அந்த மாரி
ஆ
ஆ அந்த மாரி செஞ்சு பாருங்ளே கொஞ்சோ அது போட்டுப்பே சோம்பே பூண்டு பூண்டுமே நெறைய போட்டு செய்வ
இங்கே பாவக்கா யார்க்குமே பிடிக்காது ஆத் தாத்தாத்தா மட்டுன்தா சாப்டுவாங்க நா ரெண்டு பீஸ் வச்சுப்பே
ஆனா பாவக்க ஒடம்புக்கு நல்லதுல்ல இந்து மாரி செஞ்சு பாருங்க எப்பயாவ்து செஞ்சீங்கன்னா
அ இவங்க அப்பா சுத்தமா தொடமாட்டாங்க நீங்கு யே இப்டிதா செஞ்சு குடுங்ளே
ஆ செல பேரு தேங்கா திருவி போட்டு செய்வாங்க செல பேர் இனிப்பு போட்டு செய்வாங்க நா ஒரு தா ங்க ங்கவ் முன்னாடி வேல பாத்துட்ருக்க எடத்துல ஆம் பேங்க்ல வேல பாத்தப்ப அவ் அவ்ங்கல்லா வந்து சாப்பாடு வெளில சொல்லி ஆடர் பண்ணி சாப்டுவாங்க வீட்டு சாப்பாடுன்னு அவுங்க வந்து குடுப்பாங்க அதுல என்னன்னா இனிப்பு போட்ருப்பாங்க எனக் என்னமோ அந்த ஃப்ளேவர் பிடிக்காது இனிப்புனாலே நமக்கு நம் பிடிக்காது சொன்னனே ஆது எத் பாவக்கால போய் இனிப்ப போட்டா அது எனக்கு அதுவு ய பிடிக்காது சாதார்ணமா உக் காரனா சாப்டுவே ஆ
போடுவெங்கே கொஞ்சோண்டு சக்கர போட்டு செய்றேதா அப்டியுமே ஆனா அந்த காசப்பு போவாது அதனாலே இப்பல்லாம் போறது இல்லையா யாருமேதா சாப்றது இல்லேல அ
அடுத்த தடவ அவங்களுக்கு செய்யறப்போவ ஆத்தாக்கு தத்தாக்கு செய்யறப்போ இந்த மாரி கொஞ்ச தக் தக்காளி அதிகமா போட்டு பாவக்கா ஒட அளவ கம்மி பண்ணி ஒரு பங்குன்னா அது ரெண்டு பங்குங்கற மாரி அப்டி செஞ்சி பாருங்க அதுவே உங்களுக்கு ஓரளவு தொட்டுக்க நெறைய வந்துரு ஆனா ஆ நீங்க செஞ்சி பாருங்களா இப்ப எல்லாரு சாப்பாங்க புடிக்கு
ஆ ட்ரை பண்ணி பாக்குற
இவங்க வீட்ல இவங்களுக்கு வந்து எப்டின்னா வெங்காயோ தக்காளி சும்மா வதக்கி வச்சாலே போது மிளகாத்தூள் போட்டு வெங்காயோ தக்காளி பச்ச மோளகா பூண்டு இதெல்லா கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு எண்ணெயில வதக்கிட்டு கொஞ்சோ கொஞ்சோ மிளகாத்தூள் போட்டு வச்சாலே அவங்களுக்கு சாப்டுவாங்க
பரவாயில்லயே சைடிஷ் ஆவா மெயின் டிஷ்ஷாவேவ
சைடிஷ்க்கு இந்த இதுக்குமே போட்டு சாதல பிரட்டி போட்டு சாப்டுவாங்க அதுக்கு வந்து தண்ணியே ஊத்தக்கூடாதும்பாங்க நாதா கொஞ்சோ தண்ணிய ஊத்தி கொஞ்சோ லைட்டா திக்கா வைக்கிறது திட்டுவாங்க தண்ணி ஊத்துனா திட்டுவாங்க தண்ணியே ஊத்தக்கூடாது எண்ணெயே ஊத்தி ஊத்தி வச்சா எண்ணெயே தண்ணி மாரி ஊத்தி வச்சா பிடிக்கு
ஐயோ யோ
சொல்றாங்க நா தா வந்து கொறைச்சு கொறைச்சு ஊத்தி பாத்து பாத்து செய்யறது வந்தாங்கன்னா நா செஞ்ச போவேன் என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க பாத்தா எண்ண பாதிகாலி ஆயிடு
ஐயையோ என்னசாப் சப்பாத்திக்கே தொக்கு வச்சி சாப்ட மாட்டாங்க தொக்கு செஞ்சாலு அத எனக்கு சட்னிமாரி அரைச்சி குடும்பாங்க ம் அதனால அரைச்சறது ஆமா எல்லாத் என்னே வித்தியாசமா இருக்கு அங்க
இவங்க எனக் ஆ எனக்கு இவங்க பண்றது வித்தியாசமா இருக்கு
ம்மா